சொல்லுங்க
ஆ நல்லார்க்கீங்ளா
நல்லார்க்கேங்க நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லார்க்கே
சொல்லுங்க இன்னு சாப்புல்லங்க இப்பதா சாப்பாடுலா வடிச்சு முடிச்சு கொஞ்ச க்ளீன் பண்ண
ஓகே ம்
இனிமே சாப்ட்டுக்லா காலைல சாப்ட்டதே லேட்டுங்ளா அதனால ஆ கொஞ்சு லேட்டா சாப்புலான் ஸ்லீட்டுங்க
ஓகே ம் ம் ஓகே ஆ அதா ஆ நா சாப்ட்டே எல்லா வேல்யு முடிஞ்சித் ஓகே இப்போ ஸ்நாக்ஸ் பத்தி பேஸ் க்லா அப்டி நெனச்ச நானு ஈவ்னிங் ஆனா நீங்க என்ன மாரி ஸ்நாக்ஸ் சாப்டுவீங்க இல்ல பசங்கள்க்கு வந்துட்டு எந்த மாரி ஸ்நாக்ஸ் குடுப்பீங்க
ஆ நா ராகி அட முறுக்கு அந்த மாத்ரி நா வீட்ல ப்ருப்பேர் பண்றது தாங்க மேக்சிமம் பண்ணுவே அ ஆ அவுட் சைட் ஃபுட்ஸ் வந்து ஸ்நாக்ஸ் கூடோ கொஞ்ச அவாய்ட் பண்ணுவே நா கொஞ்சொ ஹெல்தியா தா பாப்பே
ம் ம் ஓகே ம் சின்னம் பசங்கள்க்குலா எந்த மாத்ரி ஸ்நாக்ஸ் குடுக்லா நான் வந்துட்டு முடிஞ்ச வரிக்கு வீட்ல பண்ணணுன் தா எதாது பண்ணிட்ருப்ப பட் என் ஆப்ட மாட்டா செவன்த் ஸ்டேண்டட் படிக்கிறா ஏதாவ்து தின் அந்த காஸ்
இல்லங்க நீங்க சுண்டலே வந்து ஸ்வீட் போட்டு பண்ணி் குடுங்கங்க
அப்படியா நார்மல் பண்ண ஓகே
கற இது பண்ணிக்கோங்க
ஓகே ம் எந்த சுண்டல் சொல்றீங்க இந்த ப்ரவுன் சுண்டலா
ஆமாங்க
கே ம்
ப்ரவுன்லியே அ சக்கர போட்டு அந்த மாரி குடுத்ருங்
ஓகே ஓகே
உம் வேற என்ன பண்ணுவீங்க
ம் வேற இப்போ ராகி சேமியா அருக்குல்யா அந்த ராகி சேமியா வந்துர் டு அ வேக வெச்ட்டு அதுக்கப்பற அதுல தேங்கா போட்டு சக்ர போட்டு அது குடுத்து அனுப்வ கூல்க அதுக்கப்பரொ இந்த மாரி தாஸ் வீட் கானு அதுலே வந்து சேலட் மாரி குக்கும்பர் போட்டு ஆன்ய தக்காளி எலா போட்டுட்டு அது ஒரு சேலட் மாரி பண்றது முடிஞ்ச வரிக்கு வீட்ல ஹெல்தியா பண்ணணுனு ட்ரை பண்ணுவே
சரி சரி
ஆ ஆமா அதுக்கப்றோ இந்த மாரி எதாவது லட்டு மாரி பண்றது முன்னாடி பண்ணிட்டு இருந்த அந்த வேர்கடல எல்லாம் போ ட்டு அதுலயே கொஞ்சோ வெல்லம் போட்டு ஆ நட்ஸ் அது இது பாதாமு அதுக்கப்றோ எல்லாமே கேட்ரிட்ஜ் எல்லாம் போட்டு மிக்சில அப்டியே ஓட்டிட்டு அப்டியே உருண்ட புடிக்கிறது ம் ம் அதுதா முடிஞ்ச வரைக்கு அந்த மாதிரி ட்ரை பண்றதுதா இருந்தாலு எதா ஒண்ணு எப்பயாச்சு டயர்டா இருந்ச்சுனா பண்ணாம விட்டுருவே அப்ப வந்துட்டு ஃப்ரூட்ஸ் இருக்கு இல்லயா அந்த ஃப்ரூட்ஸ் மாரி கட் பண்ணிக் குது எல்லா ஃப்ரூட்ஸு வெச்சு அப்டியே கட் பண்ணி ஒரு சேலட் மாரி ஃப்ரூட்ஸ் சேலட் மாரி அப்டியே குடுத்தர்றது அந்த மாரி ட்ரை பண்ணொ ஆமா ம் மத்தபடி இல்லனா ரொம்ப சீ க்கிரோ ஆகணுனா பிரெட்டு் ஜேமு அந்த மாரி குடுக்கறது அந்த மாரி என்னைக்காச்சு ஒரு நாள் கரெக்ட்டுதா ஆமா அ அந்த மாரி பண்ணிடறது கண்டிப்பா தெ ரியு
ஆ ரொம்ப எவ்ளோ ஹீஸ்ட் எல்லாம் போடுறாங்க அது ரொம்ப ரொம்ப அன்ஹெல்த்தி தான
ஆமா ஆமா ம் அப்றோ வேற என்ன ஸ்நாக்ஸ் உங்களுக்கு தெரியு டிஃப்ரெண்டா வீட்ல
டிஃப்ரெண்டா வீட்ல என்ன சொல்றது நா சுண்டல்தா பண்ணுவ உருண்ட பச்சப்பயிரு வேக வெச்சுட்டு வெள்ளம் போட்டு அரச்சிட்டு தேங்கா துருவி போட்டு உருண்ட மாரி பண்ணி குடுத்து அது சா ப்டுவாங்க
ஓகே ஓகே ம்
அந்த மாரி பண்ணுவ நட்ஸ் லட்டு அந்த மாரிதா பண்ணுவங்க நானுமே
ஓகே ஓகே ம் அப்றோ நா அந்த அது டேஸ் டேஸ்ல வந்து து கூட எல்லா நட்ஸயும் போட்டு மிக்சில அப்டியே ஒரு ஓ ட்டிட்டு அத லட்டு மாரி பண்ணி குடுக்கலா அப்டின்னா ஓகே ஓகே
எல்லாமே போட்டுட்டு ஆ ஃபஸ்ட்டு வந்து இல்லங்க ஃபஸ்ட்டு வந்து இல்லங்க ஃபஸ்ட்டு வந்து து ஆ ஓகே இது வெச்சு இ இடிக்கிற கல்லு இருக்கு இல்லைங்ளா அது வெச்சு நட்ஸ் எல்லா இடிச்சிருங்க ஆ டேட்ஸ் எல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிட்டு மிக்சிலயே பல்சே பண்ண வேணா கைலயே பெசஞ்சிட்டாவே போது இந்த நட்ஸ் எல்லா போட்டு பெசஞ்சிட்டு கசகசா எல்லா போட்டுட்டு நல்லா பெசஞ்சிட்டு உருண்ட பண்ணிடுங்க மிக்ஸ்
ஓகே நான்தா டேட்ஸ்ஸ போ ட்டா வந்துட்டு எப்டி நமக்கு இதா ஆகு
இல்லங்க அது புடிச்சிரு அது புடிச்சுக்கு அது இதுவாகாது நல்லா நீங்க கைலயே பெசச்சீங்கன்னா மேஷ் பண்ணீங்கனாவே
ம் ம்
ஆ இதுவாயிடுங்க
ஓகே ஓகே நா இத ட்ரை பண்ணி பாக்கற ஆமா ஸ்வீட்னஸ் எதுவு ஆட் பண்ண தேவ இல்ல டேட்ஸ்லயை
எதுமே தேவயில்லங்க எதுமே தேவயில்ல எதுமே தேவயில்ல கெடையாது அதுவே நல்ல நல்லா மேஷ் பண்ணிட்டு டேட்ஸ்ஸ நல்லா மேஷ் பண்ணிட்டு நட்ஸ் எல்லா கட் பண்ணி போட்டீங்கன்னாவே அதுவே நல்லா நம்ம மேஷ் பண்ண மேஷ் பண்ண அதுவே நமக்கு வந்துருது ங்க அது ஒரு ஒன் வீக் மட்டுதா யூஸ் பண்ண முடியு அதுக்கப்றோ நம்ம வெச்சா ஃபங்கஸ் மாரி ஃபார்மாயிடு ஃப்ரிட்ஜ்ல வெச்சாலு அது ஒரு மாரி ஹார்டு ஆயிடுது வெளியவே வச்சு நம்ப ஆமாங்க ஆமாங்க வெளியவே வச்சுட்டு ஆ நம்ம யூஸ் பண்ணிக்கிறவே சீக்கிரமாவே சாப்டுருவாங்க அது பண்ணும்போது மட்டு எங்க வீட்ல சீக்ரமாயிடு
ஓகே ஓகே அந்த ட்ரை கோகனட் கூட ஆட் பண்றாங்க
வேணாங்க ட்ரை கோகனட் நீங்க ஆட் பண்ணீங்கனா சீக் க்றமா ஃபங்கஸ் ஃபார்மாயிடு ஆமா ஆமா
ஓ செர் செரி அதூ இல்ல அது ட்ரையா அது என்ன கொப்பர தேங்கான் சொல்
அது கூட தாங்க அதுல கூட லைட்டா மேஸ்லேஷன் இர்க்கூ
அப்படியா ஓ நானு எங்க ஊர்லந்து நா தேங்கா வாங்கிட்டு வந்தன்னா ஒரு மூணு தேங்கா வாங்கிட்டு வந்தன ஃப்ரிட்ஜ்லே தா வச்சிந்த ஒரு ஒரு டூ வீக் க்ஸ்கு கிட்ட ஆச்சு எனக்கு தேங்கா அவ்ளவா யூஸ் ஆகாது பட் வச்சு யூஸ் பண்ண தேங்கா சூப்பரா இர்ந்துச்சு ரெண் மூணூ காலி பண்டே இங்க எங்க ஊருக்கு இங்கருக் க்ற எடத்துல ஒரு தேங்கா வாங்கிட்டு வந்து ஒன்னே ஒன்னு தா ஃப்ரிட்ஜ்ல வச் சிர்ந்த ஓபன் பண்ணி ஒடைக்கிற நேத்து கெட்டு போச்சு அந்த ஒரு மாரி எல்லோயிஷ்ஷா ஒரு இது மாரி ஒரு லேயர் மாரி ஃபார்ம் ஆயிர்ந்த்சாடி அது எப்டின்னே தெர்
இல்லங்க அது வந்து என் ந சொல்லுவாங்க ஒரு ஊர் பக்கோ வந்து நல்லா முத்துனதுக்கப்றோ தேங்காவ வது பறிப்பாங்க ஒரு ஊர்ல சீக்ரமா பறிச்சிர்றாங்க இல்லைங்ளா
செரி செரி ஆ எனக்கு அது தெரியு நா நல்லா க்ளீன் பண்ணதூ அந்த எல்லோ லேயர் போயிடுச்சி இர்ந்தாலுமே லைட்டா எனக்கு ஒரு மாரி ஸ்மெல் வர மாரிந்த்ச்சு வேண்டா எதுக்கு தேவயில்லாம யூஸ் பண்ணிட்டு வயிறு கியிறு கெட்டிட போயிடுதுன் சொல்ட்டு தூக்கி போட்டுட்டே
அப்பிடிங்ளா இல்லங்க அது அதுதா எளசுல ஒ எ எளசா இருக்கும் போதே வந்து பறிச்சிருவாங்க
கே ஓகே அதுவூ அந்தட ஊர்லந்து வாய்ங்ட்டு வந்த தேங்கா நல்லா வெள்ளையா இர்ந்துச்சு வெளியே பாக்கற்துக்கு இந்த தேங்கா கொஞ்சோ லைட்டா கொஞ்சோங்கங்க கருப்பா கொஞ்சோ டார்க்
ஆ நீங்க பாத்துட்டு வாங்கிட்டு வந்துருக்ணு
அதுதா நானு செரி ஃப்ரிட்ஜ்ல வச்சா கேட்டு போகாது போலருக்குன் நனைச்சிட்டு வச்சு எடுத்து யூஸ் பண்ணா அப்டின் பாத்தே கடசில வீணா போச்சு
சேரி செரி விடுங்க ஆ விடுங்க நீங்க ஊருக்கு வரும்போதே கொஞ்சோ நறைய் எடுத்துட்டு போயிடுங்க
ஆ அப்பிடிதா பண்ணணூ நனைக்கிறே ஆனா எனக்கு ஆச்சிரியோ இத்தன நாள் வச்சிருந்து அது வந்துட்டு எப்டி அ கெடாம இர்ந்துச்சு நா வெளியே வச்சிர்ந்தா கூட நல்லார்ந்திருக்கூ போலருக்கு அவ்ளோ நல்லார்ந்துச்சு தேங்கா
அப்பிடிங்ளா அது அதுதாங்க முத்துனதுக்கப்பறோ பறிச்சதுதா ரீசனார்க்கூ
ஓகே ஓகே அப்றோ சின்ன வெங்காய் அதுவூ நல்லார்ந்து செ எங்கூர்லந்து வரும் போது நறைய ஏதாவ வாங்கிட்டு வந்துர்ணூ நனைக்கிறே
அப்ப எங்கர்ந்து வாங்கிட்டு போனா நல்லார்க்கோ அங்க வாங்கிட்டு போய் ஸ்டோர்
அதுதா நா போறதே ஒ வா ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாரிதா போவோ ஆனா போவும் போது வாங்கிட்டு வந்துன் நனைக்கிற இந்த தடவ தா வாங்கிட்டு வந்தே எப்பயு வாங்கிட்டு வரமாட் ட பட் நாங்க்கிற எடத்துல என்ன கெடைக்குதோ அதுதானே சாப்ட முடியூ ற வழி இல்ல கெடைக்குறத நா இ சாப்டுட்டு அப்டியே டயடா பண்ணிட்ருக்கோ
கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா வேற ஆப்ஷன் இல்லையே நமக்கு ராகி அட ராகி அட மாரி ட்ரை பண்ணுங்ளே கூட ஹெல்த்தி தானே கம்பு ஆ ஆ இல்லங்க ராகி மட்டூ ராகி மட்டு
ஓகே ஆ
கி வந்து போட்டுக்குணுங்க ரெண்டு பவுல் எடுத்துட்டீங்னா நல்ல ஆனியன் வந்து ரொம்ப ஃபைனா சாப் பண்ணி ஆணியன் போட்டுருங்க ஆணியன் போட்டுரு கேரட்டு கேபேஜ் உங்களுக்கு என்னென்ன வெஜிடஃபுள்ஸ் வேணுமோ நீங்க எல்லாத்தையும் அதில் பைனாக ஷேர் பண்ணி அதுல போட்டுருங்க சாஃப் பண்ணி போட்டுட்டு மிளகாத்தூள் போட்டுட்டு நல்லா பெசஞ்சிட்டு கருவேப்பிள்ள கொத்தமல்லி எல்லாமே போட்டுட்டுன நல்ல பிசஞ்சுட்டு குட்டி குட்டியாங்க பசங்களுக்கு வந்து குட்டியா இருக்குறது வந்து ரொம்ப புடிக்கும்
ஓகே ஆஹ்
நீங்கன்னா அது வந்து பிடிக்காது குட்டி குட்டியா பிஸ்கெட் சைஸ் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பெரிய பிஸ்கட் இருக்கிற மாரி அளவுக்கு குட்டி குட்டியா தட்டி தவால போட்டுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி குடுத்து பாாருங்களே
ஓகே ஆஹ் ட்ரை பண்ணி பாக்குறேன் ஆமா ஆமா ஆமா உம் உம்
அந்த மாதிரி எல்லாம் ஈவி்னிங் ஸ்நாக்ஸா குடுங்க
ஓகே ஓகே ட்ரை பண்ணி பாக்குறேன் ராகில
ஆஹ் ஆஹ் அந்த மாதிரி அது நல்ல எல்லா விஷ புதுசுனா அதுக்குள்ளயே போயிடும் நம்மளுமே ஒரு ஃபில்லிங்கா இருக்குங்க அந்த ஸ்நாக்ஸ்ஸு
ஓகே ஓகே உம் நா வந்து யோசிப்பேன் என்ன பண்றது அப்படின்னு ஒரு தடவ அந்த புரோக்கன் வீட் இருக்குல்ல
ஆமா
புரோக்கன் வீட் வச்சு பால் ஊத்தி இத வந்துட்டு நல்லா வேக வச்சுட்டு ஒரு பாயசம் மாதிரி பண்ணேன் அது கூட நல்லா சாப்பிட்டா தா ஸ்வீட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்ர மாரி எதுக் கொடுத்தாலும் சாப்பிட்டுறான் அதனால அந்த மாதிரி ஒரு பண்ணேன் நல்லா கொழயா சிட்டதுக் அப்றோ கொஞ்சுண்டு பால் ஊத்திட்டு கொஞ்சம் வெள்ளம் போட்டு தேங்கா துருவல்லா அப்றோ ஏலக்காலாம் போட்டு அத நாங்ளே சாப்ட்டோ அத நல்லாவே ஃபிலிங்கா இருந்துச்
அது ஆமாங்க அந்த மாதிரி இருக்குறது எல்லாமே வந்து ரொம்ப ஃபிலிங்கா இல்லங்க மில்லட்ஸ் வச்சு பண்ற எல்லாமே ஃபில்லிங்காருக்கும் அது வந்து எனர்ஜி ஆ ஒடம்புக்கு வந்து எனர்ஜியாவும் ஃபீல் ஆகும் நமக்கு
ஓக்கே ஓக்கே உம் அதா அந்த மாரிதா பண்ணணுன் நெனைக்குற
அதுதா அதுதா அதுதாங்க ஆப் ஆ கம்பு அட கம்பு மாவு அரச்சிட்டு வந்துட்டு கம்பு அட பண்லா சோளம் மாவு வெச்சி பண்லா அப்றோ வந்து இப்போ எல்லா சிறுதான்யம் இப்ப ரொம்ப வந்து ட்ரெண்டிங்ல போது இல்லைங்ளா திணை சாமை குதிரைவாளி அதெல்லா வாங்கிட்டு பவுடர் பண்ணி வச்சிக்கிட்டு கம்மியா பவுட்ரு பண்ணிக்கணுங்க நம்ப சின்ன ஃபமிலியாருந்தா ஆ வண்டு வச்சி வேஸ்ட்டாப் போய்டும் கம்மியா பவுடர் பண்ணிட்டு இது பண்ணிகலாம்
ஓகே ஓகே ஓகே நா ட்ரை பண்ணி பாக்குற இப்போ ராகி மாவு இருக்கு ராகி மாவு இப்பதா ரீசண்ட்டா வந்துட்டு ராகி முத்த ட்ரை பண்ணலான் சொல்ட்டு தினமும் வந்துட் ஒரு ஆல்ட்ருனேட் டேஸ் வெச் ஒரு க்ரேவி மாரி பண்ணி ராகி முத்த சாப்ட்டுட்ருக் கோ ஏனா ராகி ஒடம் சேத்துட்டா
ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா ஆமா கண்டிப்பா
ஊம் ஹ ஓகே நேரமும் ஆய்டுச்சு உங்க கூட பேசுனதுல
ரொம்ப நன்றி